நல்லா இருக்கோம்னு தோழி நீங்க எதுக்கு எப்படியிருக்கேங்க தோழி?
நானும் நல்லா இருக்கேன் தோழி.
இந்த சில்மிஷம் வேலைலாம் - பணிக்காதெங்க தோழி.
அது வந்து அப்டேட் காட்ரது தோழி அதுனால கட் ஆயி போயிட்டு.
சரி தோழி சரி. இதலாம் முதலே குடுக்க வேண்டாமா தோழி
நா வந்து டிஸ்மிஸ் டிஸ்மிஸ்ன்னு கொடுத்தே தோழி.
ஓ அது குடுத்தீங்கன அப்டேட் தானே கேக்குது உங்க சொத்தையா கேக்குது.
ஹஹ இத வச்சு ரெண்டவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வாட்டி டிஸ்மிஸ் குடுடுத்தருக்கேன் தோழி.
அதனால தா தோழி அது உங்களை திருப்பி பழி வாங்கிடுச்சு.
ம். ஆமா தோழி என்ன செய்ய?
செரி தோழி நீங்க ஆஹ் டவறு உள்ள இருக்குல கரெக்டா இருங்க தோழி இன்னு ஒருக்கா கால் கட்டாச்சுன்னா
உங்களுக்கு தா தெரியுமே தோழி இந்த ஓர் மத்த ஊர்ல டாவர் ஃபைவ் ஜி கெடைக்காதுன்னு
தெரியு தோழி கடைக்குற இடத்துல கரெக்டா இருங்க தோழி
ம் கரெக்ட ஒய் ஃபைலதா தோழி இருக்கே ஆனாலு ஒய் ஃபையு கெடைக்க மாட்டகிது தோழி
என்ன தோழி இப்டி சொல்றிங்க சேரி தோழி உங்க வாழ்கை பயணத்த பத்தி சொல் சொல்லுங்க கேப்போ
உங்க சக்திய மொதல்ல காட்டுங்க
ஏ சக்தியா
ம்
அதா சொன்னேனே தோழி யாரு இருந்து எப் இப்டி இருப்பா என்ன அடி முடிவு எடுப்பாங்க எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிரு கண்ணாலே கண்டுபிடிச்சிருவ அந்த மாரி சக்தி
நா எப்டி இருப்ப தோழி
நீங்க வந்து ம் பேட்மா நகரத்துல இருப்பீங்கன் நெனைக் த
என்ன தோழி
பேட்மா நகரத்துல பேட்டனு ஒரு ஊர்ல இருப்பீங்கன் நெனைக்கற
அப்படிய தோழி நானு இதா தோழி நெனைக்கே
சேரி அதா அதனால ஒரு படி படிச்சு முடிச்சி சேர் நீங்க நர்ஸ் ஆயிட்டு அங்க போவீங்கன் நெனைக்கிற
ஆமா தோழி அப்டி தோழி ப்ளான் போட்டு வச்சிருக்க
ஆ எப்டி கண்டு புடிச்ச பாத்தல்ல க ஆ தெரியு எல்லாமே எல்லாமே எனக் தெரியு தோழி எனக் தெரியாத ஒரு விஷ்யோ கூட கெடையாது தோழி
தோழி ப்ளானு
செரி துவ நல்லா பண்ணுங்க உங்க முன்னேற்றத்துக்கு வாழ் த்துக்கள்
தேங்கியூ தோழி தேங்கியூ ஏ இப்பதா அவுல் சாப்ட்டுட்டு இருக்க தோழி
ஓம் சேரி தோழி சேரி சேரி நீங்க உங்களுக்கு நீங்க
ஸ் காத்து வாங்கினீங்களா வா
சாப்டுந்தா
சாப்டிங்களாவா அத தெளிவா சொல்லுங்க
ம்
ட நீங்க சாப்டீங்களா எங்க வீட்ல இன்னைக்கு நண்டு சப்பாத்தியு தோழி
நைட்டா
ஆமா தோழி
எங்க வீட்டுல புரோட்டா தோழி நைட்டு
ஜாலி தான தோழி
ஆமா தோழி
நல்லபடியாக திங்க உங்களுக்காக வாழ்த்துக்கள்
தேங்க் யூ தோழி உங்ளுக்கு வாழ்த்துக்கள் கொஞ்ச நண்டெல்லா சாப்டுவீங்களோ தோழி ட்ட தோழி நண்டு புடிக்குல்ல தோழி
நண்டுக்கு நண்டு புடிக்காம யாராவது இருப்பாங்களா தோழி அது உள்ள உள்ள உள்ள இத மட்டு திம்ப தோழி யாராவது அறுத்தாங்னா அடத்தி தந்தா திம்ப இல்லாட்டி நா வேரு சப்பாத்தி திம்ப தோழி
வீட்ல அடத்தி தருவாங்ளோ
ஆமா தோழி அப்பப்பொ அவங்களுகு ஆஹ் சேரனாலு செர குடுத்துருவாங் செர அதனால அவங்கலே எடுத் தின்னுறுவாங்க அல்லடி அனத் தருவாங்க நா திம்பேந் தோழி
செர் தோழி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா நண் நண்டு தருவிங்களா தோழி
கண்டிப்பா தோழி நண்டு சீசனா உங்ளுகு நண்டு புடிச்சு தந்தர்லா தோழி
ஓகே தோழி நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து ம் நண்டு நாங்க சாப்புட மாட்டோ தோழி எங்கம்மாக்கு வந்து எங்க வீட்டுல நாங்க நண்டு நாங்க சாப்பிட மாட்டோ தோழி ஏனா எங்கம்மாக்கு நண்டு ஸ்மல் புடிக்காதா தோழி அனால எங்க ம்மா எனக்கு கறி வச்சு தரமாட்டுக்கு தோழி
சேரிதா தோழி சேரி தோழி கண்டிப்பா ஒரு நாள் எங் கல்யாணத்துக்கு அப்புறோ வாங்க தோழி கண்டிப்பா உங்களுக்காக எல்லாமே பண்ணி தந்துர்லா இப்ப நம்ம வந்து ம்மா வாப்பா வீட்டுலதா இருக்கோ ஆனாலு அது நம்ம வந்து ஸ் சொந்த வீடு சொல்லிற முடியாதுலா தோழி கல்யாணாயி போறதானே நம்ம வீடுன் சொல்ல முடியூ
ஆமா தோழி இப்பவே சும்மாதா வீட்ல அப்டிதா சொல்லிட்ருக்காங்க இனி எத்தன வருஷோ நீ இருப்பே மிஞ்சு போனா ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷோ தா அப்பறோ நீ வேற வீட்டுக்கு போற வேண்டிய பிள்ள ஆமா தோழி பெட்டி எடுத்துட்டு கெளம்ப வேண்டிதா
அதா என்ன தோழி சொல்ல உங்களுக்கே இப்பதா இனிமேதா கல்யாணம் ஆகப் போதா
ஆமா தோழி நியூவா மேரிடு உங்களுக்கு
எனக்கு இல்ல தோழி இனிமேதா
எப்டி இந்த ஃபைட்டு கெடைக்காத ஊரு உள்ள இருந்து எடுக்க போறிங்களா தோழி
ஆமா தோழி வேற என்ன பண்ணட்டு சொல்லுங்க அவ்ளா விதி அங்க எழுதிட்டா
அப்டியா தோழி
இங்கதான தோழி அப்பப்போ வருவீங்க தான
ல்லா வந்து
சேரி தோழி செரி செரி தோங்க சொல்லியாம் அண்ணல்லா எப்பிடி இருக்கா வீட்ல எல்லாரு எப்பிடி இருக்காங்க தோழி
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்
ஆ காங்க தோழி வேற சொல்லுங்க தோழி தூக்கோ தா தோழி பிள்ளைக்கு என்ன தெரியூ தூங்கிட்டே தா இருக்கூ அது
ஆமா இந்த வயசுல தா தோழி தூங்க முடியூ
உங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ள பெத்துக்கணூனு ஆசப்பட்டீங்களா இல்ல மூணு பிள்ள அந்த மாரி ஆச
ஆ மு மு மூணு மூணு நாலு அப்டின்னு இருக்கு நாலுக்குள்ள தோழி நாலுக்குள்ள தோழி
ம் ஓ நாலு புள்ள அதா சொல்லுங்க சொன்ன நாலுக்குள்ள நாலுக்குள்ளன்னா எனக்கு புர்ல நா ரெண்டு தா தோழி அதுக்கா கடவுளோட ஆ சக்திய நமக்கு தரட்டு வளக்க முடியு தோழி ஆனால் தெம்பு நமக்கு ஒரு பெ பெண்ணா வேணும்ல்ல தோழி
ஆ அதுவு கரெக்ட் தா தோழி நானு அப்டுதா இருக்கே தெம்பு இருந்துச்னா
ஷின் இல்ல நம்ம தோழி சும்மா வந்து வந்து பெத்திருபோட்ட போறதுக்கு நம்ம வந்து எப்டி சொல்ல கீரிதா எடு கீரியோ இல்ல அங்கே கீரியோ எடுப்பாங்க தோழி அது நமக் கும் வலிக்குந்தான தோழி ஆனா அதுலயே ஒரு ஷ்ட இருக்குல தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட் தா நானு அப்டிதா நெனச்சிருக்க தோழி தெம்பு இருந்தா அடுத்து பெத்துப்பே தோழி வீட்டுல ஒண்ணு போதுன்னு சொல்லாங்லோ சொல்லாங்க தோழி
இல்ல தோழி நீங்க பெத்துகோங்க தோழி ரெண்டு தா
ரிசனா ஒன்னாச்சு ஒரு பிள்ளயோட நிப்பாட்டிடு ரெண்டு பிள்ளை எல்லா பெத்துட்டு இங்க வந்து நிக்காதானு
இல்ல தோழி ஒன் ஒண்ணுனா அதுக்கு வந்து தனி பிள்ளயா இருக்க தெரியாது ஒரு விளாடதுக்கு யாரும்மே இருக்க மாட்டாங்க தொழி கண்டிப்பா இன்னொன்னு பெத்துகோங்க
பத்த மாட்டுக்கு தோழி உம் உங்க வீட்ல சவால் விட்டுக்றதுனாலயோ மொத பிள்ள கெலா பெத்து தாரனு
ஓ அப்டி இப்டித்தா சோலி ஒருத்தங்க என் ஃப்ரெண்ட் இருக்காங்க திரும்ப என் சவால் விட் டோங் ஒங் அக்காக்கு பொம்பள புள்ளதா உனக்கு அப்டி பொம்பள பொறந் ன்ச்சுனா உனக் டெரி மில்க்லா வாங்கி தரேனு ஆனா வந்து பொறந்தது எங்க ஆம்பள குட்டி பொறந்துட்டா
எப்டி தெரியு மிஸ்டேக்லா ஏதாவது சொல்லிருப்பாங்களா இருக்க மோழி
முகலிங்
மிஷ்டேக்ல சொல்லிருப்பாங்களா இருக்கு தொழி
அது எப்டி தோழி கன்ஃபார்ம் அடிச்சிலாங் னு சொன்னாங் தோழி
இருந்தாலு லைட்டா அது மாறிட்டு போல தோழி
ரைட்டா மாறுதுக்கு அது ஒன்னு விளாட்டு சாதன இல்லா தோழி அது வந்து சாதனோ முக்கியமான சாதனோ
ஆமா தோழி அதுவு கரக்ட் தா
ஆஹ்
உங்கிட்ட முதல்ல ஆம்பள பிள்ள பொம்ளபுள்ள வேணுமா தோழி
அஹ் பொம்ள புள்ள தோழி எந்த புள்ளனாலு பொறக்கத்தா தோழி நல்லா ஆரோக்கியமா வரட்டனு அல்லாட தூவா ப்போ தோழி
ஆமா தோழி இங்கயே அப்டிதா ஆனா வந்து ஆம்பள இல்ல எல்லா கொஞ்சோ வெச புடிச்சதுனால பொம்பளப்புள்ள வேணனு கொஞ்ச ஆசப்படுற தோழி வெஷ புடிச்சது சமாலிகவே ரொம் ஆமா சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்லா தோழி வளர வளர
ஆமா அது கொஞ் தூர் தூர்ன்னு வரு தோழி அப்போ நாலு அடி போட்டு வள தா தெரியாத தா
ஆம்பள புள்ளய கண்டிப்பா அடிச்சுதா தோழி வள அ ஏன்னா அது ஓவொரு செல்லட்டுனா அப்புறோ கஷ்டம் தோழி
ஆமா தோழி அந்தாலயே பொம்பள புள்ள வேணுனு நெனச்சிட்ருக்கே தோழி.
கா ரெண்டு பிள்ளையுமே உங்களுக்கு கெடைக்கட்டு தோழி
ஆமா
வேற என்ன தோழி சொல்லுங்க சமைக்க சமசாச்சா வீட்டுல இல்ல இனிதானா
சமச்சாச்சு தோழி. உம் சாப்பிடரதா வேல.
சேரி தோழி சேரி நல்ல சாப்பிடுங்க தோழி வண்ணமா இருங்க ஸ்லிம்மா இருக்குனு நெனைக்காதீங்க. ஆஹ. நம்ம ஹெல்த்துதா நமக்கு வந்து பஸ்ட் முக்கியம் தோழி ஒல்லியா இருந்து என்னந்தா கெடைக்க போது சொல்லுங்க.
அப்டியே வளர வளர சாப்பிட சாப்பிட வண்ண வச்சிருந்தா தோழி அதுவு கரெக்ட்தா தோழி. உங்க வீட்டுல சமைச்சாச்சா தோழி நண்டு
நண்டு எங்க அம்மா கழுவிட்டுருக்காங்க தோழி கழவுணோனே அத வந்து ஒரு நண்டுல வந்து நண்ட வந்து நொண்ட விட்ருவோ
வந்துட்டரும் என்ன பண்ணீங்க தோழி
வந்த நண்ட விட்டோனா அது அது பாட்டு நல்ல வியா வார
நீங்களா சமைக்கீங்க தோழி நண்டு.
அம்மாதா சமைப்பாங்க. நா சும்மா நல்லா வேடிக்க
இல்ல வந்து பாத்ரூம் போய்டுச்சு தோழி ஒரு மாரி பட்ட பாத்ரூம் ஆமா தோழி உங்களுக்கு போனா பாச போட்டுமா
வெளிய தோழி
என்ன தோழி
இல்ல இல்ல தாம்பஸ் தா போடுவ தோழி
அப்டியா தோழி
கடிச்சுட்டு அது வரும்
அது எப்டி தோழி வருது
அது வந்து அப்டிதான் தோழி போகும் நெறயா பாத்ரூம் உங்க புள்ளைங்கக நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் தோழி ரொம்ப கொஷின் க்காதிங்க
நீங்கலா தோழி கழுவறீங்க
இல்ல இல்ல அவுங்க அம்மா கழுவறாங்க எனக்கு இந் பூச்ச பெரிச்சிருவாங்க என்ன தோழி ஆமா நான் தண்ணி ஊத்தி கொடுப்பன் தோழி வேற ஒண்ணோ செய்ய மாட்டே
அப்டி தோழி துணில க்க மாட்டிங்களா தோழி இப்பவே பிள்ளைக்கு பேம்பர்ஸ் போடுறீங்க
துணி வந்து இப்ப வந்து கெட்டுட்டு இருந்தா ஓன் லைட்டா பட்டாலுமே அதுக்கு வேன் வேன்னு வக்கிறாங்க தோழி கஷ்டமா இருக்கு ஆம்பளப்புல்ல பாத்தீங்களா அதனால பேம்பர்ஸ போட்டு கழத்தியாச்சு
ஓ அப்டி தோழி இருந்தாலும் இப்ப வெளிய போம்போது மட்டும் பேம்பர்ஸ் போட்டுட்டு
செரி தோழி நம்மளுட நேரம் முடிவடைந்துவிட்டது நன்றி வணக்கம்
வணக்கம்
ம்